ஹலோ
ஹலோ வணக்கம் எப்டிருக்கீங்க
ஆ நான் நல்லாருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க எப்டிருக்கீங்க
ஆ நல்லாருக்கேன் ஆன் ஒன்னும் பண்ணல சும்மாத்தா இருக்கேன் நீங்க என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க இந்த மதியான நேரத்தில பொதுவா என்ன பண்ணுவீங்க நீங்க
நான் மதிய நேரத்துல பொதுவாானா கேம் வெளாடுவேன்
ஓ ஓ கேம்னா என்ன மாரி கேம் பப்ஜி அந்த மாரியா இல்ல
பப்ஜி எல்லா சைல்டு கேம் சைல்டிஸ் கேம்
ஓ ஃப்ரீஃபயரோ சே சேரி சேரி சேரி ம் பொதுவா எவ்ளோ நேரத் நா மதியா நேரத்துல ஏதாச்சு ஃபோன் பேசுவேன் இல்ல கொஞ்ச நேரம் பாப்பே அப்டியே முழு நேரமும் படிக்க மாட்டேன்
ம் எப்டிதான் படிறீங்களோ இவ்ளோ வயசாகி கூட நாமல்லா படிப்பா ச்சீ
ஏன்னா இப்ப படிச்சுதானே ஆகுணும்
ம்
ஆமா நீங்க புக்ஸல்லாம் நெறைய படிப்பீங்களா
நான் ஸ்கூல்ல படிக்கதே பெரியவிசயங்க ஸ்கூல் காலேஜ் படிச்சது ம்
நானு ஒன்னும் ரொம்ப டாப்பர்லா இல்ல ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான்
ஆ நீங்க என்ன பண்ணுவீங்க மத்திய டைம்ல படிப்பீங்க படிக்க மாட்டீங்க தூங்கிருவீங்களா
பொக்க தூக்கம் வந்தா தூங்குவேன் இல்ல வேற ஏதாச்சு பண்ணிட்டு இருப்ப ஏதா ஒன் ண்ணு பண்ணிட்ருப்பேன் நீங்க டிவி சீரியல் மூவி அதெல்லா பாக்கறதுண்டா
டிவி சீரியல் டிவி வந்து ஒண்ணுதுக்கமா யூஸ் பண்ணுவேன் ஏதாச்சு அதுனா கிரிக்கெட்டு ஸ்போர்ட்ஷூ அது மாரி பாப்பன்
ஓ ஓகே
மதிய மத்தபடி மீதியெல்லாம் போன் தான் போன் தா நெக்ஸ்ட் வைஃப் எனக்கு ஃப்ஸ்ட்டு ஒய்ஃபே ஃபோன் ஃபோன் தா ஃப்ஸ்ட்டு ஒய்ஃப்ன்ற
ஓகே ஓகே ஆமா இப்ப எல்லாமே அப்படிதா மாறி போச்சு இப்பதான ஃபோனெல்லா வந்துச்சு இதுக்கு முன்னாடி ஃபோன் இல்லாதப்ப எவ்ளோ நல்லா எல்லாருகூடயு பேசி சிரிச்சு விளையாடுனாங்க பிசிக்கலாவு நல்ல எ எக்ஸசைஸ் மாரி இருந்துச்சு
அதது வாரத்துல ஆறு நாள் ஓபோன் யூஸ் பண்ணுவோ அஞ்சு நாள் வச்சுங்க சட்டடே சண்டே மட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்துருவாங்க வேலைலந்நு அவங்கிட்ட கிரிக்கெட்டு அவங்க கலாயாக்கிறது அது மாரி பேசின்னு அங்க கலாய்க்கு கலாய் வாங்கறதே நாந்தா என்னதா கலாய்ப்பாங்க சேரி நானு உ கொட்டிப்பே ஆம்மா நா பண்றதெல்லா ஒன்னு ஒண்ணு கேடித்தனோ மொள்ளமாறிதனோ பண்ணுவே ஏதாச்சு ஃபோன்ல ஒரு ஒருத்த ஒரு ஒரு ஆ போற ஸ்டோரில்லா வாட்ச் பண்ணிப்பா நீ பண்ற மாட்டிருப்ப
அவ்
அதுக்கப்பறோ நாயகந்து ஆதாரத்தோட என்ன புடிச்சு செய்வாங்க நா கையை கட்ன்னு கீ தலை கீழ கொஞ்சோ சொல்லு சாமி நீ சொல்லு சாமின்றது நானு
ஓ சரி சரி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கு சண்டே
ஆ ஆனா எனக்கு மட்டு எதாச்சு ஒரு பாய்ண்டு கெட்ச்சுச்சி எல்லாரையு அழ வச்சு சிருவ நானு டேய் தெரியாம சொல்ட டா உன்ன மாட்டிருந்தா கூட வருவான்வ‌ நாளைக்கு வேற ஒருத்தரு
இதா நெறைய தடவ போய்ருக்கீங்ளா
நா நெனச்சா போவங்க டி
ஓ டீ குடிக்கிறதுக்கே ஏழகிறியா அப்பறோம் ஜலகாம்பர ஜெலகாம்பரோல்லா நெறைய போய்ருக்கீங்ளா
ஆ ஜெலங்காம நெறையலா போனதுல்ல வந்திருக்க நெறைய முறை ரொம்பல்லா இல்ல அது லாங்கு எங்களுக்கு
ஓ ஏலகிரி கிட்டையா
ஆமாங்க எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏழகிரி மல கிட்ட தான
ஆமாமா ஆமாமா ஆமா நாங்க அடிக்கடி ஜலகாமரை ஏலகிரி மல போவோ நாங்களு‌ நெனச்சா‌ போர் அடிக்குதுன்னா நறைய தண்ணி வர மாறிந்தா ஜலகாமர
தண்ணி இல்லையே இப்பதா
தண்ணி இல்ல ஆனா எப்பல்லா தண்ணி வருதோ அப்ப நாங்க அங்க இருப்போ ஜலகாமரைல நல்லா இருக்கு ஏலகிரி போய்ருக்கோ ஆமாமாமா ஆமா ஜலகாம்பரையு அடிக்கடி போவோ ஏலகிரி மலையு நல்லா போயிருப்போ ஆமா ஆமா இப்ப நல்ல ஏலகிரி நல்லா டெவலப் பாய்டுச்சு
எழகிரியா நாங்க மின்ன பாத்ததுக்கு இப்ப இருக்கதுக்
நல்ல வித்தியாசோ ம்
என்னா பண்றது
உங்க காலேஜ் என்ன ஊர் பக்கத்திலேவா இல்ல தூரமா
நா வந்து பிஎஸ்வி காலேஜ் படிச்ச லாங்கு எனக்கு பிஎஸ்வி
பிஎஸ்வி கிருஷ்ணகிரிங்ளா ஆ ஓ சூப்பர் சூப்பர்‌ ஆமாமாமா ஆமா அந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிட்டா
ஸ்டிரிட்டா நாங்க அத ஸ்டிட்டவே பாப்போ
ஓ அப்டியாப்பட்ட கேங்கு உங்க கேங்கு
இல்ல இல்ல கேங்கல இல்ல நான் சோலோதான் எப்பமே
ஆமா வா சரி காலேஜில கேங்லாம் இருக்காதா
காலேஜ்ல எங்க கேங் இருக்கு அவங்க எல்லாம் வந்து முன்னூத்தி அறுத்தஞ்சு நாளு காலேஜ் ஒர்க் டேஸ்னா எப்டினாலும் டூ ஹன்ரட் டேஸ்தா காலேஜ் இருக்கும் மீதில்லாம் வந்து அந்த சம்மர் லீவ் அது இதுன்னு போயிரும் பிராக்டிக்கல் அது இது எக்ஸாம் அப்டினு நாலாம் காலேஜுக்கு பத்து நாள் கூட ஒழுங்கா போலங்க
ம்
ஒரு செம்முக்கு பத்து நாள் போனா நா அதிசயம்
அப்டியா
நான் சேரும் போது இந்த காலேஜ் இல்ல இல்ல நான் சேரும் போது அப்டியே பயம்முருத்துவாங்க இந்த காலேஜ் ஸ்ட்ரிக்ட் டு படிக்கும் சொல்றதே கேளுங்க இப்ப லீவே போட முடியாது பெஞ்ச விட்டு நவரக்கூடாது எதுனா
அங்க யாராவது பெர்மிஸ்ஸின் கேட்டு வந்தாகணும் சரி நா ஒரே நாள் போனே உம்
அடு கத்துட்டு பத்து நாள் லீவு
சரி வீட்டுல போர் அடிக்காதா வீட்டுல கேட்க மாட்டாங்களா
நான் தான் பேட்ஸ் எல்லாம் வலக்கறல எனக்கு அந்த அந்த ஃபீல்ட் க்கு போயிடுவேன் அப்படியே போயிட்டு பேர்ட் வாங்கின்னு சோல் சேல் பண்ண அப்டி போயிருவேன் ஆ இங்க என்னக்கதனா பத்து நாள் கழிச்சி காலேஜ் போறேன் தம்பி என்ன பா இது காலேஜ் என்ன இது சொல்லவே இல்ல பர்மிஷன் சார் உங்க நம்பர் எங்கிட்ட இல்ல நா என்ன சொல்றதுன்னே சரிப்பா நெக்ஸ்ட் டைம் இன்ஃபாம் பண்ணு னா போனா அதுக்கடுத்து பத்து நாள் லீவு
ஆ
அதுக்கப்புறம் பாத்தா கொரோனா ஒரு மாசம் லீவ் ஒரு ரெண்டு மாசம் லீவ் விட்டாங்கோ அதுக்கப்புறம் ஒரு ஸ் ஒரு இயர் அதுலயே முடிஞ்சிச்சா
ஆமா
ஃபைனலியர் நானு போனே அதுலயும் ஒரு செம் ஃபுல்லா கொரனா கிறானா அப்டின்னு சொல்லிட்டு பாத்து எழுத வச்சிட்டாங்க உட்டாங்க ஃபைனல் செம் மூணு மாசம் கன்பாம் போயே ஆகணும்
அவ அட்டண்டன்ஸ்க்காக கண்டிப்பா போய் தான் ஆகணும்
போயே ஆவணும் இல்லனா ரீ ப ரீ இது பண்றவ நா நான் என்ன பண்ணேன்
ம்
எ கூட ஒரு பையன் வந்தா அவனும் அதுக்கு முன்னாடி வந்து போயிருந்தான் வந்திருந்தான் எல்லாமே
ஆ
அவனுக்கு லவ்ஃபெலியர் போல வண்டி வாங்கி தந்தாதா காலேஜ் போவேன் அப்படின்ட்டான் நானு அவுனு வண்டியில போறது காலேஜே போறல நேர கிருஷ்ணகிரி ஏது தேட்டரு போய் ஒக்காந்துருவோ ஐம்பது ரூபா கொத்துட்டு
ம் காலேஜ் க்கு எக்ஸாம் னா மட்டும் போவன் ஆனா ஒரு எக்ஸாம் கூட பெயில் ஆக மாட்டேன் சூப்பர் எப்டி
நான் வந்து எனக்கு அங்க வந்து ஒரே சப்ஜ தான் தேறி மீதுல்லாம மக்ஸ் அது எல்லாங்க நான் மேக்ஸ் வந்து நல்லா பண்ணுவேன் தேரி எப்டின்னா அந்த இது வந்து கதைச்சிருவெ நானு ஆ மேக்ஸ் படிக்க நல்லா வரும்
ஆ எனக்கு லாம் மேக்ஸ் சுத்து போட்டாலு வரவே வராது
ஆ அப்புறோ நா என்ன பண்ட்டே அப்டி பண்ணினே எக்ஸாம் எல்லா எழுதிட்டு பாஸ் ஆயிருவே ஒரு முறை
உங்கள மூணு மாசத்துக்கு காலேஜே போலானு விட்டாங்களா
எனக்கு நா எப்டினா அவுங்க சப்ஜெக்ட் நா பாஸ் ஆயிடுவே ஒரு சார் இருப்பாரு ஸ்ட்ரிட்டு அவர் சப்ஜெக்ட்ல பெய்ல் ஆனா மட்டு அவன் நோண்டுவான் என்ன புச்சி எல்லாரையு நோண்டுவான் என்ன மட்டு நோண்டவே மாட்டான் சார் உங்க சப்ஜெக்ட் எல்லா பாசு உங்க இதுக்கு நா வரனானுவன் டேய் அதனால தா ஒன்னை விட்டு வச்சுக்கிறேன் நீ மட்டு என் சப்ஜெட்டுல எதுனா ஒரு ஏடா கூடோ கா
அது எப்டி கிளாஸ்க்கு போமாட்ட வீட்ல படிப்பியா
வீட்லலா இல்லங்க காலேஜக்கு போயிட்டு அந்த ஸ்டெடிஸு ஹவர்ஸ் வரு தெரியுமா ஆஃப் டே
ஆ அதா நீ காலேஜுக்கே போமாட்டே எப்டி
அதா பக்கத்துல பையென் வச்சுருப்பான்ல ஃபர்ஸ்ட்டு புக்ஸு நோட்ஸ் எல்லா
ஓ பக்கத்துலயே இருக்கானா வீட்டு பக்கத்துலயே
வீட்டு பக்கம் இல்ல காலேஜு எங்க மத்தியோம் காலேஜ் எக்ஸாம்னா கால்ல போய் படிப்பே நானு
ஏய் எப்டி கால்ல படிச்சி மத்தியானோ எழுதி பாஸ் பண்ணிருவியா சூப்பரு
அவ்ளோதா என்ன நூறு மார்க் எக்ஸாம்னா ஒரு அம்பது மார்க் எடுக்க வேண்டியதா
அதுக்கூட தெரியணும்ல உனக்கு வந்து கன்டென்ட் தெரியணு அது என்ன மேட்
ஆ அதெல்லா ஒன்னு பிரச்சனை இல்ல அத பாத்துபே இல்ல முன்னாடி யார்னாலு தெரிலயா ஸ்டெப்ஸ் மட்டு தெரியு ஆன்சர் வருது டேய் காமிடானு ஓன் முன்னாடி எதாச்சு
ம் சேரி உன் கூட வந்தானே வண்டி ஓட்டிட்டு அந்த பையென் பாஸ் ஆயிட்டானா
அவன் லாஸ்டா நா என்ன நா வந்து தியரில்ல ஒரு அரியர் வச்சுட்டே அது செம்முல அரியரு தியரில அவன்‌ வந்து ஈஸியான சப்ஜெட்ல அரியரு
அச்சோ
அவன் பாதி எழுதி ஃபர்ஸ்ட்டு இதுலயே கிளியர் பண்ணிட்டான் நான் கிளியர் பண்ணல ஏன் சொல்லுங்க நா வந்து எனக்கு அந்த சாருக்கு ஆகவே ஆகாது என்னை எக்ஸாம் ஹால்ல எழ்தவே உட்ல
ஆ
நான் என்ன பண்ட்டே டேய் நீ என்னடா எழ்தி வக்கிர்துனு எழ்த ரெண்டு ஒரு வர்ஷோ நீ எழ்தல அது அட்னனே பண்ணல நம்ப எழ்தியே போட்ல செரி லாஸ் சரி போய் எழுதி போட்டு போய் ஒக்காந்தே பிட் பிட்டெல்லா எத்துனு போனே தியரி அந்த சப்ஜெக்டுகு எனக்கு எதுவுமே தெரியாதுனு பாத்தா நீ எதனா எழுதுப்பா உன்ன பாஸ் பண்ணிற நா நா என்ன பண்ணே எங்க சொந்த கத சோக கதல்லா எழ்திட்டு வந்தேன்
எப்டி அது அவரு நீ எழுதுப்பா நா பாஸ் பண்ணிட்றேனு ஏன் அந்த மா
ஏன்னா அந்த ஸ்கீமோட அந்த எங்க எங்களோட அந்த ஸ்கீம் முடியுது எம் ஸ்கீம் முடியுது அத்தது என் ஸ்கீமு
ஓ
அப்பனா நாங்க வந்து திரும்பியு இந்த‌ ஒரு இதுக்காக வந்து
கஷ்டோ ஆமா திரும்ப அப்பறோ உனக்கு அவருக்கு பிரச்சனை வரு அதுக்காக இப்பபே முடிச்சிறேப்பா ஏன்
ஆமுங்கோ நம்ளுக்கு பிடிக்கல்லனா இருக்க கூடாது
நீ போறதே எப்பயோ ஒரு தடவ ரெண்டு தடவ தா ஆ அவரு பாசு பண்ணி விட்டுறேன்ட்டாரு அப்பறோ ஏன் வேலைக்கு இந்த மாரி பண்றீங்க ஆ
ஆ எக்ஸாம் ஹாலுக்கு வந்த வேற ஒரு எக்ஸாம் ஹாலுக்கான சா சார் தா சொன்னாரு நீ எழுதுறா தெர்லனா கூட எழுதுறா பாஸ் பண்றோனாரு அதனால எழுதுனே
சேர் சேர் சேர் சேர் இப்ப மேற்கொண்டு பி ஜி எவு இங்க பண்லயா
நா எடுத்தது மெக்கு இப்ப உதவாத டி மே இது பி எஸ் சி கம்பியூட்டு சைன்ஸ் எத்துக்கிறே
புரில
பி எஸ் சி
எப் இப்பயா
ஆமா செகண்ட் இயரு முடிச்டே
முடிச்சிட்டீங்க இதுக்கு ‌முன்னாடி என்ன படிசிங்க கிருஷ்ணகிரியில ஆ மெக்கானிக்கல் முடிச்சிட்டு திரும் பி எஸ் சியா
ஆ
ஓ சேரி சேரி சேரி அ ஆன டிப்ளமோ நல்லா இருக்குமே ஆ டுவெல்த்து முடிச்சியா டிப்ளமா அத தா நானு யோசிக்கிறே
தெர்ல நானே நேத்து
மேக்ஸ் வருன்ன ஏ ஏ அது மாரி பி எஸ் சி இஃபு மேக்ஸ்சு அந்த மாரி எதாச்சு ஒரு லைன்ல போலால டே மேக்ஸ் படிச்சா‌ ஒரு டீச்சர் வேல மட்டுதா போ முடிமா எல்லா எடத்திலு போலால கணக்கு அன்றாட வாழ்க்கையில கணக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ட் எல்லா ஃபீல்டுலுமே ஒனக்கு கணக்கு வேணுல ஏ நீ ஒரு ஷாப்ல ஷாப் கூட வெக்கலா நீயே ஓன் பிஸ்னஸ் கூட பண்ணலா அத்தா ஏ டா ஒனக்கு மேக்ஸ் நல்லா வருதில்ல இப்ப மேக்ஸு அப் அடுத்த கால்ல பேசுலா
ஓகே